லோ
ஆ சொல்லு
கேக்குதுங்ளா
ஆஹ் கேக்குது கேக் சேரி ப
அப்புறம் நீங்க தா சொல்லணு ஈஸா லா போயிருக்கீங்களா
ஓ போயிருக்கெனே இ சப்தெ போய்கலா
புரியல மருதமல போயிருக்கீங்க ஓ நல்லா இருக்குமாங்க
ஆஹ் நல்லா இருக்கு
ஓகே ஓகே
அஹ்ஹ பொள்ளாச்சி பக்கம் போயிருக்கீங்களா
இல்லங்க
உஹ்ம் ஹ்ம் பொள்ளாச்சி நல்லா இருக்கு வால் பாற ஊ இ கொடைக்கானல் கேரளா எல்லா பக்க கேரளால எல்லா எல்லாமே சுத்தியாச்சு
ஓ சூப்பருங்க
அடுத்தது இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோ பாஸ்போர்ட் அப்ளை பண் அ எங்க வீட்டுக்கருக்கு வந்துச்சு என்னோடது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன்காக வெயிட் பண்ணி
ஓகே ஓகே எந்த ஊரு போலான்ட்டு இருக்கீங்க இப்போ
பையனுக்கு இன்டெர்வியு பையனுக்கு வந்து இன்டெர்வியூக்கு அப்ளை பண்ணி குது பையனுக்கு இன்ட்ர்வியூ கூப்ட்றுக் க்காங்க மூணு பேரு மூணு பக்கொ வீக்கி அவருக்கு மட்டு வந்துச்சு
ஒ இப்ப எந்த கண்ட்ரி போலான் இருக்கீங்க
தெரில ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் கையில வரட்டும் மூணு பேர் எப்ப அப்பறமா பிளான் பண்ற எங்க அம்மா எ பைய தா சின் சன் பேனா அதனால ஜப்பான் ஜப்பான் ஜப்பான் சின்சான் சின்ச்சான்வீடு பாக்கறக்கா ஆமா ஏ அதெல்லா சும்மாட கிரபிக் சும்மா அங்க இருக்குதா அம்மா நா யூடியூப்ல பாத்தே அ வீடு இருக்குதமா நங்க போய் பாக்கலாம தெரியு ஆ நாங்க சும்மா நாச்சுக்க அவன சம்மாளிக்கிறதுக்கு து ஒ இருக்குதம்மா நா யூடப்ல பாத்தோ
ஓ அப்ப நீங்க சொல்லுங்க நீங்க நீ வ நீங்க வந்து சாப்ஸ்டிக்ல சாப்
ஆ அதெல்லா பழகிருவே அப்படிம்பா
ஓ அப்ப நீங்க பர்ஸ்ட் நா டெஸ்ட் டப் நீ சாப்பிரியா கரெக்டா டெஸ்ட் வெப்பே நீங்க பாசயிட்டீங்கா நா கூட்டிட்டு போவே அப்படின்னு சொல்லிடுங்க
எனக்கு யு எஸ் எ போகனு எனக்கு என்னோட டீரிம் வந்து ற்று யு எஸ் போகனு அவன் ஜப்பான் அவன்தே ஜப்பானுக்கே பிப்டி தௌசண்ட் ஒரு ஆளுக்கு போறக்கு மட்டு
அப்ப இங்க டேடி தா ரெண்டு சைடு உக்காந்துட்டு
ஒன் லேக் இல்ல ஒன் லேக் ஆ இவ இ போ இவன் வந்து ஜப்பானுக்கு ஒரு ஆளுக்கு அப் அண்டு டவுன் ஒன் லேக்கு யு எஸ் ஏ போறதா இருந்தா ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் டூ லேக்கு ஒன் லேக் மட்டுமே போரக்கு மட்டுமே
ஓ அவங்க அப்பதா இந்த சைடு போலாமா இந்த சைடு போலாம எப்பிடி போனா நம்முளுக்கு பிரச்சன வராது இந்த சைடு போனா தம்பி ஏதாவது சொல்லவா இந்த சைடு போயிட்டா இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தா பாவோ இதா இருக்கும்
ஆனா இப்போதைக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்ல பக்கத்துல போடுவோ அப்பிடினு சொல்லி இருந்தாங்க சரி பாக்கலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க
ஓக்கே ஓக்கே
உம்
உம்
நீங்க எங்கயாவது வெளிய போவீங்களா
எப்பயாவது போகனு பாப்பாவுக்கு இப்பதா நாலு வயசு சாகுது அதனால அவளை வச்சுட்டு எங்கேயு போக முடில
ஆ ஹ நா நீங்க வேற நீங்க இங்க இங்க தம்பிக்கி எயிட் மந்த் என்னமோ நாங்க கோவா
ஓ சூப்பர்
சும்மா பிளான் பண்ணா டக்குனு கிளம்பிடுவோ எப்டி தெரியுமா நாங்க ஆக்சுவலி பிளானே இல்ல ஆக்சுவலி அப்ப வந்து அவங்க ஒர்க் ப்ரம் ஹோம் இல்ல இப்ப வந்து வேற ஜாப் சலரியோ ஒரு தர் இல்ல என்னுமொ போதுதா வாங்கிட்டு இருந்தாங்க ஆ‌ ஆ ப் அப்போ அப்போ டக்குனு தான் எப்போ வாளி ல்ல நுயர்
ஓ
நியூயெருக்கு நெனைக்கிறே நியூ இயர்க் நெனைக்கிறே டக்குன்னு பிளான் பண்ணாங்க
ஆமா இந்த டக்குன்னு பிளான் பண்ணிட்டு போனாதா அது கரெக்ட் இதாகு எல்லா போலா அப்டின்னா பிளாப் ஆயிரு
மின்னத்த நாளு நியூ இயர்க மின்னத்த நாளு
ஓகே
முன்னத்தினால ஆபீஸ் போயிட்டு வந்தாங்க இவ்ங்க ஆபீஸ் அத மார்னிங் நாங்க பேசிட்டு இருக்கோ ஆக்சுவலி அன்னைக்கு நியூ இயர் வந்து சாட்டர்டே சன்டே ஃரைடே நாயிட் நெனக்கிற ஆ அடுத்த நாள் நியூயார் து ஃபரைடே ஆமா சாட்டர்டே வந்து நியூ இயர் ஃப்ரைடே பெலிடேஸ்மண்ட் வந்து ஆபிஸ் போயிட்டாங்க நாங்க வீட்டு்ல போன் பண்ணி பேசிறோ இந்த மாரி இங்க வந்து போலாம்மா சண்டே லீவு எங்கயாவது போலாமா டக்குனு செரி கோவா போலாமா அப்பனு டிக்கெட் இருக்கான்னு பா டிக்கெட் ஆன்லை ஆன்லைன்லலா ஓ ஒரு எப்போ ஒரு ஃவ்பை தம்பிக்கு எயிட் இயர்ஸ்னா எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆமா எயிட் மந்த் இருக்கு போது டக்குன்னு செரி அங்க போய் ஆ உங்க ட்ரெயின் இருக்கான் மட்டும் ஆன்லைன்ல பாத்து ட்ரெயின் இருக்கு போனும் ஸ்ரெட்டா கேட்டு இருந்துச்சி வாங் குனோ போய் ஒக்காந்துகிட்டோ நல்லாவே எடங்கெச்சது நல்லாவே தூங்கி எந்திர்ச்சி ஆம்மா அப்பற அப்றோம் அவ்ளோதான் ஆ அ அத அதும் பா வரும்போது என்னாச்சின்னா ஆக்சுலி அங்க வந்து ட்ரெயின் புக் பண்ணணுமா பா ரிட்டென்கல்லா போம்போது கூட ப்ராப்ளமில்ல ரிட்டென் ம் ட்ரெய்ன் புக் பண்ணுமா அந்த மாரே ஆ அந்த மாரி புக் பண்ணல்ல ஆக்ஷுலி நாங்க வந்தா குனும் வேர வாலிய இல்ல பஸ்ஸு பெங்களூரு வரிக்குமே பஸ் ஸு ஒரு அஞ்சாற் பஸ் மாறி இருப்போ அப்போ புதுசா போனுமா எப் டியே அதுவும் நல்லாதான் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திச்சி நல்லா எங்கே ஆம்மா அவ வந்து டய
ஆ பாகும் அந்த மாரி ரொம்ப தூரமா கூட்டிட்டு போ கூடாது டயடா ஆய்ச் ஒடம் சரியாம போயிரும் அப்புடின் வாங்க கொழந்திக்
அவன் எங்கக்கூடயே செட்லாய்டாங்க நாங்க என்னா நாங்க சின்ன வயஸ்லயே என்ன பண்ணோத் செரிங்களா தம்பி பொறந் து அது தடுப்பூ சி போடுவாங் தெரியுமா ஒரு ஃபித்து டேவோ செவன்த்து டேவோ அப்போ எங்கனுக்கு வெவொர பத்துல செரியா அவங்க அவ்ங்க வீட்லயு நா ஆக்சுவலி நாங்க லவ் மேரேஜ் அவ்ங்க வீட்லியு வர்ல எங்க மம்மி வந்துட்டு போ கூடாதுனுதா சொன்னாங் கார் வெச்சு போய்ட்டு வாங் டினாங்க ஆக்சுவலி நாங்க அப்ப திருப்பூர் போய்ருந்தோ அ திருப்பூருக்கு தடுப்பூசி போடுறதுக்கு பையன கார் வெச்சு கூட்டிட்டு போய்ட்டு தடுப்பூசி போட்டு கூட்டிட் வந் இல்ல நான் எனக் வேற அப்பதா வந்துட்டு அ நார்மல் இதுதா நார்மல் டெலிவரி தா அப்ப நார்மல் டெலிவரி தா நாங்க பாத்துக்கறமா நாங்க வண்டிலயே போயிட்டு வறோ பையன வச்சுட்டு வண்டில எப்டி போய்ட்டு வருவீங்க அது கை கொழந்த வீனாதி நாங்க பயங்கரமா திட்னாங்க ஆனாலு நாங்க கை ரொம்ப ஸ்ரமப்பட்டுடோ அன்னிக் யோ அன்னிக்கி நாங்க ஊசி போட்டு திரும்பம்போது அழு அழு அழு துற பசிக்கி கத்துற நாங்க வண்டில போன டூ வீலர் ல போன என்ன பண்ண முடியு ஏது பண்ண முடியு எங்க அம்மா சொன்னபடி கேக்காம போயிட்டோ
ஐயயோ அதுந்த ஊசி போடும்போதுலா ஐயோ ஆமா ஒட்டை அடிக்கும்போது என்னப் பண்ணீங்க மொட்டை அடிச்சு காது குத்தும்போதுலா
அப்பலா ஓகே அவ அது நோ ப்ராப்ளம்
எங்க அப்பா போல ரொம்ப அழுதா ரொம்ப அழுதுட்டே இருந்தாலு இப்ப கூட எங்க அப்பா வீடியோ பாத்துட்டு அத பாத்து து எங்குட்ட
இல்லன்னா நா ஃபோன் ஃபோன்ல கூட இல்ல அவனுக் இல்ல ரெண்டே முக்கால் வய்சுல தா அடி சும்மாட்டுக்கு ஞாபகோ இல்ல ரெண்டே முக்கா இல்ல எட்டாவது மாசதுல ஒன்னு அடிச்சோ இது வந்து ஆக்சுவலி மூணாவது வந்து கொ லதெய்வத்துக்கு மூணாவது அடிச்சோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்தா கொலதெய்வத்துக்கு இருக்கணும்பாங்க அப்போ வந்து அவுங்க வீட் ல வந்து வர்லியா தம்பி பொறந்தொன்னே அப் புறோ எட்டாவுது மாசத்துல இதுல திருச்சில போய் அடிச்சோ இதுல சமயபுரத்துல அப்புறோ ரெண்டாவது வேளாங்கண்ணி கெடச்சோ நா வேண்டிக்கிட்ட அப்புறோ அப்புறோ மூணாவது குலதெய்வத்துக்கு அடிச்சோ
ஓகே ஓகே
மாற செவன் டேஸ் ஏ நாங்க வண்டியிலயே கூட்டிட்டு போயிட்டு வந்தோ உங்க வீட்டுக் போம்போ து பய்யனுக்கு பின்னாடி பாத் என்னோ ரெட் கலர்ல முதுவுலந் து கீழ வரிக்கி கால் வரிக்கு ரெட்டு ஃபுல்லா ரெட்டாய்டுச்சு போணுனே அம்மா திட்டு ப்ச் அவ்ளோ தூரோ கையிலயே வெச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்தோல்ல
அந்த பெட்டு மாரி ஒண்ணு கேரி பண்ற மாரி இருக்குல்ல அந்த மாரி
லதா வெச்சு கொண்டு போன இருந்தாலுமே அப்டி ஆயிடுச்சூ அம்மா வந்து தாங்க அதுனால என்னமோ அவ செட்டாயிட்டானோ அப்பிடிங்கிற மாரி கூட தோணு அப்புறோங் கூட ம நாங்க அப்டியேதா ஊட்டி கொடைக்கானள்க்கு அப்டியேதா நாங்க டூவீலர்லயேதா போயிட்டு வந்தோ அப்பெல்லா வசதி எல்லா நாங்க கம் மிதா அ வாடக வீட்லதா இருந்தோ நாங்களு ஒரூ சின்ன ரூம்லந்தா அதா அது தம்பி பொரக்காததுக்கு முன்னாடி குத்திருள்ளந்துதா அப்போ
நீங்கெ என்னெ படிச்சிருக்கீங்கெ அத மின்னு மறந்து தெதொ
எம் பி யெ முடிச்சிருக்கே
ஓ எம் பி ஏ முடிச்சிருக்கீங்க ஓகே ஓகே உஹம் உஹம் சூப்பர் நான் இது எம் எம் ஏ போட்டேன் அதுக்கப்புறம் டிஸ்கன்டினியு பண்ணிட்டேன்
மு ஜ ப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் தம்பி சரி ஹெச் ஆர் ஹெச் ஆர ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அ தம்பி
நீங்க ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோமே அந்த மாதிரி ஏதாவது கேட்டு வாங்கிருக்கலாம்ல
அந்த மாதிரி குடுக்க மாட்டாங்கா ஹெச் ஆர் ஜாப்க்கு எல்லாம் அது வேற ஏதுோ ஜாப் ட்ரை பண்ணிட்டுதான் இருக்க அப்பப்போ ஏதாவது டிரை பண்ணி இருப்ப எப்படியாவ ஏதாவது ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிரோணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனா ஊஹூம் அது ஏதோ காச கட்ட சொல்லுவாங்க காசு கட்டுறதந்தே எங்க வீட்டுல வேன் டவே வேண்டாம் அப்படின்பாங்க
இப்பல்லாம் யார நம்பி காசு கட்டுறது அதாவது ஏமாத்திட்டங்கனாங்களா
என்ன ஒரு ஒரு டைம் என்ன பண்ணுவனா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாப் வேணும்மா இந்த மிரம் வாட்சிங் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படிமாங்க நான் என்ன பண்ணுவேன் எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துக்காரங்கதான் அப்படின்ட்டு சேரி ஆஹ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல கூப்டுவாங்க என்ன வாடஸ்அப்ல போயட்டு ம் இந்த மாரி நீங்க த்ரீ வீடியோ பாத்து எனக்கு ரிவி ரிவியூ குடுத்தீங்னா உங்களுக்கு வந்துட்டு நா ஒன் எயிட்டி குடுப்பே அப்டிம்பாங்க, சேரி ஓகே ரிவியூ குடுத்தோனே ஒன் ஃபர்ஸ்ட் ஒன்எயிட்டி ங்கி போட்டுவுட்ருவாங்க ஒன் எயி கி குடுத்துக்குவாங்களா அப்றோ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி விடுவாங்க, டெலி கிராம்ல ஜாயின் பண்ணி வுட்டுட்டு அவங்க என்ன வா வாங்க ஒரு டாஸ்க்குக்கு வந்துட்டு டென் ருபீஸ்ன்னு டுவெண்டி டாஸ்க் குடுப்பாங்க ஒரு நாளைக்கி அ அப்ப வந்து அந்த ரிவ்யூ போட்டு போட்ருவோ நாங்க அந்த அன்னைக்கே டூ ஹன் ஹண்ட்ரடு வாங்கிருவோ ஒன் எயிட்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் த்ரீ எயிட்டி ஆச்சா இத்தன நாள்தா ஒரு பீஸ் ப்பாங்க நீங்க வந்துட்டு ஆ ஒரு ரெண்டு டாஸ்க் பண்ணுங்க அடுத்து வந்து நீங்க வந்து அ பீரிபெய்ட் டாஸ் பண்ணுவீங்க அதாவது நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் குடுப்பீங்களா அதுக்கப்பறம் ஸ்
இல்லீங்க உங்க டாக்ஸ்கே எங்களுக்கு வேண்டாம்
அதுதான் இப்பிடிான் இப்பிடிதான் ஓரு த்ரீ எய்ட்டி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சது மட்டும் லாப வந்துத்து அ நீங்க வேண்டவே வேண்டாங்க போயிட்டு நோ நீடுங்க அப்பிடின்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்ட்டு வந்துருவன் இந்த மாரி எனக்கு அப்ப மாசத்தல ஒரு நாள் என் பேர் கெடச்சுிரும் அதுவே
ஓ பேசாம நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்ல
அதுன்னு சொல்லிட்டாங்க எங்க டாக்டரு ஆக்சுவலி ஒன் நாட் ஃபோர் வெயிட் இருந்தப்பா
புரில
ஒன் நாட் ஃபோர் வெயிட் இருந்த வெயிட் வெயிட்
நீங்க ஆ
உம் அப்புறோ எனக்கு அடிக்கடி நெக் இருந்துச்சுே இருந்துச்சு எப்ப பாத்தாலு இதுக்கே வந்து ஹாஸ்பிடல் ரொம்ப ஆய்ட்டே இருந்துச்சு அப்புறோ டாக்டர் கிட்ட போனதுக் வந்து டாக்டர் வந்துட்டு நீங்க ஆப்ரேஷன் பண்ணிதா ஆகோணு
அய்யய்யோ ஆ
எக்சஸ் வெயிட் ரொம்ப இருக்குது உங்க வெயிட் வந்துட்டு ஐம்பத்தி சாரி அறுபது இருக்கனு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அந்த மாதிரி தா இருக்கோணு அறுபதுக்குள்ளதா இருக்கோணு நீங்க அதனால கவுவர்மெண்ட் உங்களுக்கு அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறோ ஆப்ரேஷன் பண்ணிட்ட அப்
ஓ ஓ நா ஃபிப்டி ஒன் நானே வெயிட்டு கொறைக்கணுட்டு இருக்க
ஹ சேரி சேரி
எனக்கு காலேஜ் படிக்கும்போதுல்லா ஒரு முப்பத்தி ஒம்போது தா இருந்தே பாப்பா பொறந்ததுக்கு அப்புறோதா பிரெக்னன்சி டைம்ல சிக்ஸ்டி ஒன்ன இருந்தே அதுக்கப்புறோ ஃபீட் பண்ண ஃபீட் பண்ண கொறஞ்சது இப்ப பிப்டி ஒன் ஒன் ல இருக்கே இதயவே நா கொரைக்கனு அப்படின்ட்டு இருக்கு
செரி செரி செரி செரி ஏ நா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கே இப்போ த்ரீ இயர்ஸ் ஆச்சு அதுவே மேனேஜ் ப கரெக்டா